ஆ கேக்குதுங்க என்னா பண்ணிட்டு இருக்கீங்க
ஏங்க கனவு காணுகிட்டு ருக்கேங்க
கனவு காணுகிட்டு ருக்கீங்களா
ஆமாங்கா
சேரிங்க ஏங்கா இத கொஞ்சோ எனக்கு கொஞ்சோ நெறைய நல்ல கெடைக்கலங்கா கொஞ்சோ இத ஆன் பண்றிங்களா
ஆ கேக்குதுங்க ஆ சாப்டேங்க நீங்க
ஆ இப்பதாங்கா சாப்டே
காலேல இருந்து காலேல இருந்து தூங்கி ட்டாங்க இருந்தே ஆ வெள்ல போயிட்டு இருந்தேங்கா நைட் ட்டு ஃபுல்லா தூங்கலங்க அதனால தாங்க தூங்கிட்டேங்க இப்ப தா கொஞ்ச நேத்துக்கு முன்னாடி எஞ்சேங்க உங்களுக்கு இந்த மாரி கார் வாங்களா ஆச இருக்காங்க
என்னங்க
காரு வாங்குறத்துல்லா ஆச இருக்காங்க
ஆமாங்க கார் வாங்கணுனா ரொம்ப நாள் ஆசங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுனா வந்து ஒரு நல்ல கார வாங்கணுங்க அதுதாங்க என்னோட ஆசேயே அதுக்கு நல்லா நல்லா ஸ் சம்பாரிச்சு இந்த மாரி வெளிநாட்கள்ல்லா வெளிநாடுக்கு ல்லா போயி போயி நல்லா சம்பாரிச்சு அதுதாங்க என்னோட இது சம்பாரிக்கிறதே நா வந்து
எ எவ்ளோக்கு வாங்குவீங்க வாங்கனா பதினஞ்சு கோடிங்களா அந்த அளவுக்கு ஆச வச்சருக்கீங்களாங்க
இப்ப வச்சிருக்கலங்க நா வந்து இந்த மாரி ஃபியூச்சர்ல நா நல்ல ஒர் சம்பாரிச்சிருவேங்க
சூப்பருங்க சூப்பருங்க ஆ ங்க கண்டிப்பா பண்ணுவீங்க எனக்கு நம்பியே இருக்கீங்க எனக்கு அந்த மானிதாங்க கார் வாங்கணு ஆசைங்க மொதல்ல கார் ஓட்ட கத்துக்கணுங்க அதுவே ஓட்ட தெரியாதுங்க ஏங்க கார் ஓட்ட தெரிலங்கிறதுக்காக ஆம்பளைக்கு என்னங்க சம்பந்தோ
ஆம்பள சிங்கோங்க நீங்க அப்பதாங்க உங்களுக்கு கார் ஓட்ட தெரியு இல்லனா நீங்க வந்து பொம்பளைய இருந்தா கார் ஓட்ட தெரி து
அப்போ நீங்க கார் ஓட்ட ஓட்ட கத்துக்கற வரைக்கு பொம்பளையா இருந்தீங்களாங்க ஏங்க நீங்க தாங்க இப்ப ஆரம்பிச்சுங்க தப்பா பேசுனீங்க
செரிங்க கோவப்படாதீங்க ரொம்ப ஜாலியா இருக்கணு நம்ம வாழ்க்கங்கிறது வாழ்க்கங்கிறது ஜாலியா இருக்குதா இந்த மாரி மத்தவங்க பத்தி பேசவே கூடாதுங்க நம்மள நம்மள நெனச்ச ஜாலியா இருக்கனுங்க
ஆ என்ன பன்றது லாஜிக்கா பேச கத்துக்கோங்க
சேரிங்க சேரிங்க அப்புற வந்து எப்டி வாழ்க்கல்லா எப்டி போயிட்டு இருக்கு உங்களுக்கு
ஆ அதுல்லா போறீங்க போதுங்க
ஆஹ
இப்ப என்னங்க பண்ண சொல்றீங்க ரொம்ப தனியா இருக்கேங்க அதா பயங்கர போரிங்கா இருக்குங்க
தனியா என்ன பண்ணுவீங்க ரூம்ல
தனியாதாங்க தூங்குறதாங்க ஒரே வேல
அ
வேறென்னங்க இருக்கு
சரிங்க சரிங்க அப்புறோ சாப்புடுவீங்களா என்ன சாப்பாடு சாப்
சாப்பாடு தயி சாப்பாடு சாப்ட்டேங்க
அ
நீங்க என்னங்க சாப்ட்டீங்க
நானு தயிர் சாததாங்க சாப்ட்டே ஒரே கடுப்பா இருக்கு இந்த மாரி சிக்கன் சாப்ட்னு ஆசையா தா இருக்கு ஆனா சமைக்க முடியலங்க ம்
ஏங்க சிக்கன் சமைக்க தெரியாதங்க
சிக்கன் சமைக்க தெரியுங்க சிக்கன் வந்து போய் எடுத்து வந்து திரும்பி செய்யறதுக்கு கொஞ்சோ கஷ்டமா இருக்குங்க
என்னங்க இப்டி சோம்பேறி பட்றிங்க
ஆமாங்க ஒடம்புலா ஒரே வலி என்னங்க பண்ண சொல்றீங்க அப்பறோ நைட்டு ஃபுல்லா வண்டி ஓட்டிட் இருந்தங்க அதனால தாங்க ஒடம்பு வலிக்குங்க ஒரே ஒடம்பு வலி
சிக்கனு வந்து எடுத்தோனா கா நேர தாங்க ஆகு
என்னங்க
சிக்கன் வாங்குறது காமநேர தாங்க ஆகு
காமநேரோ ஆகுங்க அது வெட்டி அத இதயு போட்டுக்கிட்டு கொஞ்ச கடுப்புங்க அதெல்லா
நம்மையா போங்க நீங்க சோம்பறிதாங்க படுறீங்க
அது ரொம்ப ஒடம்பு வலிக்குதுங்க அது மாரி நா கொஞ்சோ பவரா இருதாலா செஞ்சுடுவே இப்போதைக்கு கொஞ்சோ பவரா இல்ல
அப்டிங்களா
ஆமாங்க ஒரு நாளைக்கு பாருங்க நாளைக்கு நம்ம துரும்பா வேல செய்ய ஆரம்பிச்சுருவங்க
போறீங்க நாளைக்கு வேனா சாப்டுங்க சிக்கன அப்போ
சொல்லுங்க புரியல
உங்க சின்ன வயசு வாழ்க்கலா எப்டி போச்சினு கொஞ்ச எனக்கு சொல்றீங்களா
சின்ன வயசு வாழ்க்கையாங்க அம்பா சாதாரணமா தாங்க போச்சு ஆ பள்ளிக்கு போய்ட்டு பள்ளிக்கூட த்துல இந்த இந்த வந் இங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட தா ஜாலியா இருப்போங்க
ஆ
ஆ அப்பறோ பள்ளிக்கூடோ வீடு பள்ளிக்கூடோ வீடு தாங்க இருப்போ
ம்
அது ஒரு காலங்க எல்லா நல்லா ஃபுட்பாலு அது இதுன் விளாடுவோங்க இப்பல்லா இருந்து விளாட கூட முடிலங்க
ஆ
யாருக்கு விளாட்றத்க்கு கூட யாரு இல்லங்க என்ன பண்றதுனே தெர்லங்க
தேங்காப்பூ
என்னங்க சொல்றீங்க ஒன்னு கேக்கவே இல்ல ஆ சொல்லுங்க
அதா சின்ன வய்சுலர்ந்து எப்டி இருந்தீங்கன்னு மொதல்ல ஸ்க்ராச்லிர்ந் சொல்லுங்க
ஸ்கார்ச்லல்லா எப்டிங்க சொல்ல சொல்றீங்க
நீங்க வந்து இப்பதா பொறந்தீங்க அப்பலர்ந்து எப்டி இருந்தீங்க அப்டி சொல்லுங்க
நா சின்ன வய்சுல எங்க வீடு பொறந்தங்க பொறந்த பெறவு வீட்ல எங்க அம்மா, அப்பா, எங்க அண்ண இருந்தாங்க
ம்
அப்பறோ நா வந்து எங்க பாட்டியோட வீட்ல ஒரு ரெண்டு வர்ஷோ இருந்தங்க சின்ன வய்ஸ்ல அப்பறோ இங்க இருந்து ஒரு அஞ்சு வய்சு ஆன பிறவு திருப்பியு அம்மா அம்மா கூடயே இருந்தங்க அப்பறோ அந்த ஸ்கூல் போறது
ஆ
அப்றோ ஃப்ரெண்ஸ்லா அங்கங்க பிடிக்கறது அப்பிடி இருந்தங்க ஒவ்வொரு ஊருக்கா மாறி மாறி போனோங்க கிட்டதட்ட அஞ்சாறு ஊருக்கு போய்ருக்கோங்க
ம்
அப்டே ஒவ்வொரு ஊர்லியு ஒவ்வொரு ஃப்ரெண்ஸ்ஸு ஒவ்வொரு ஊர் லியு ஒவ்வொரு ஸ்கூலா போனங்க
ஆ
அப்படி ஸ்கூல் போயி அப்றோ கடசில கா ஸ்கூல் முடிஞ்சு இப்ப காலேஜு படிக்க ஆரம்பிஸ்ட்டங்க
அவ்ளோதா உங்க கதையா
ஆமாங்க இப்ப என்னங்க பெரிய பெரிய கதையா இருக்கபோது என்னது சாதாரண மனுஷந்தாங்க உங்கள மாரி பணக்காரனா இருந்தா
இத்தன வர்ஷத்துல உங்க ஒன்னுமே இல்லயே ஏங்க இப்டி ஒரு
உண்மதாங்க நார்மலான மனுஷங்க உங்கள மாரி பணக்காரனா இருந்தா கூட நா அந்த மாரி ஒரு நல்ல வாழ்கையா வாழ்லாங்க
சின்ன வய்சுலர்ந்தே இப்டியே இருந்துட்டீங்ளோ நாலா அப்டி கெடையாதுங்க நாங்ல்லா சின்ன வய்சுல நாங் எவ்ளோ ஜாலியா இர்ந்தோ தெரியுமா சின்ன வய்சுல என்ன மாரி வாழ்க்க அது இன்னு வாழ்ந்தோ தெரியுங்களா சின்ன வய்சுலர்ந்து நமக்கு நெறைய மெமரிஸ் இருக்கு உங்களுக்கு மெமரிஸே இல்லயா
அதுலா இருக்குதுங்க ஆனா டக்குன்னு வர மாட்டிக்கீங்க நீங்க உங்க வாழ்க்கைய பத்தி சொல்லுங்க
எங்க வாழ்க்கைய பத்தி நா வந்து அப்பறோ சொல்றங்க இப்போதிக்கு வந்து எனக்கு கொஞ்சோ போர் அடிக்கிதுங்க இப்ப வேற எதாது பேசுங்க
உங்களுக்கு மீன் பிடிக்க தெரியுமாங்க
என்னங்க
மீன் பிடிக்க தெரியுமாங்க
ஆ மீன்லா புடுச்சுனனை இருக்காதுங்க அ போய் வாங்கறது அதுனால என்ன பண்ணனுனா நா பேசுறது கேக்குதுங்களா
ம் கேக்குறீங்க சொல்ங்க
ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க சொல்லுங்க
அதாங்க தூண்டில் வாங்கறதுக்கு வந்து காசு இருக்காதுங்க அதுனால என்ன பண்ணுவோனா நாங்க வந்து கொஞ்சோ காசு சேத்துருப்போங்க அப்ப ரெண்டு ருவா மூன்று ருவா எங்க ஆயா தாத்தா கிட்டேல்லா வந்து காசு சேத்து இது பண்ணுவாங்க எடுத்துட்டு அப்பறோ வந்து எடுத்துட்டு போய் தூண்டில் வாங்குவாங்க தூண்டல் வாங்கிட்டு நாங்க போய் ஏரி கர இருக்குங்க ஏரி கரேல போயி அந்த தூண்டில மு முள்ளுல வந்து புழுவ வச்சு புழு அப்பறோ போட்டு அதுக்கப்பறோ நாங்க உக்காந்தே கெடப்போங்க உக்காந்து பாத்தா டக்குன்னு சல மீன் வந்துருங்க மீன் வந்ததுக் அப்பறோ அது புடுச்சு ஒரு பெரிய மீன் சலடைய மாட்டிக்கோங்க எடுத்து புடுச்சு வீட்ல எடுத்து போய் சாப்டுவோங்க செம்ம டேஸ்டா இருக்குங்க ஆனா மறக்கவே முடியாதுங்க அது வாழ்க்கையல்லா
நாங்கல்லா அப்டி புடிக்க மாட்டோங்க கூண்டு மாரி ரெடி பண்ணிர்வோங்க அதுக்குள்ள மைதா மாவு வந்து லைட்டா அப்டியே கலக்கி விட்றுவோங்க மீனு பூரா அந்த மைதா மாவுக்கு அப்டியே வேமா ஓடி வந்து உள்ள மாட்டிகுறுங்க அப்டியே கொத்தா புடுச்சர்லாங்க அப்டி பண்ணீங்கன்னா
திருப்பலா எறக்காய்ங்க
அது மீ அந்த அளவுக்கு ஆழோ இருக்காதுங்க சொல் சைடுக்கு சைடுல வந்து கொஞ்சோ ஆழோ கம்மியாதாங்க அங்க வச்சாலே வந்துருங்க மீன்
சேரி சேரி எவ்வளோ மீன் புடுச்சுருப்பீங்க இது வரைக்கு
வந்து நெறையா புடுச்சுருப்பேங்க
ஆ
அதலா என்னிகிட்டாங்க இருக்க முடியு அது இப்ப சொல்லத்தா வருங்க அந்த குன்னு கூண்டுல
என்னங்க கேக்குதுங்களா
கூண்டுல கொத்து கொத்தா வருங்க அது எத்தனலா என்னலங்க
சேரி எத்தன கிலோ புடுச்சுருப்பீங்க பெரிய மீனா புடுச்சுருக்கீங்களா இதுவரைக்கு வீட்டுக்கல்லா எடுத்துட்டு போய் குடுத்துறுக்கீங்களா
பெரிய மீன்னா பெரிய கூண்டு வச்சா வருங்க சின்ன மீன்னா அதுல சின்ன மீன் தாங்க நெறையா இருக்கு த ஏரிலயேங்க நா சின்ன மீனாதாங்க வரு மீடியம் சைஸ்ல இருக்குங்க
செரி புடுச்சுருக்கீங்களா மீன் புடுச்சுருக்கீங்களா சின்ன மீன்
ஆ புடுச்சுருக்கேங்க அத்தன மீனா சொல்லிட்ருக்கே
இல்லங்க அந்த சின்ன மீன் புடுச்சுட்டு போய் வீட்ல சமச்சிருக்கீங்களா
ஆ சமச்சிருக்கேங்க பெரிய மீனோட சின்ன மீன் தாங்க டேஸ்ட் அதிகமா இருக்குங்க
ஆ
நீங்க ட்ரை பண்ணி பாருங்க
சேரிங்க சேரிங்க எனக்கு மீன் சமைக்க தெரியாது இல்லன்னா மீன் வாங்கி சமச்சிருவே
மீன் சமைக்கிறது எல்லா பெரிய விஷயம் இல்லைங்க நா யூ டியூப்ல பாத்து கத்துக்குவேங்க
சேரிங்க உங்களுக்கு தெரியாதுங்களா
எனக்கு தெரியாதுங்க
ஆ எனக்கு ஒரு மாரி தூக்கமா வருதுங்க உங்களுக்கு தூக்கோ வரலையா
எனக்கு தூக்கமா தாங்க வருது
ஆ தெரியு தெரியு த அப்றோ நைட்டுக்கு என சாப்பாடு செய்யலானு இருக்கீங்க
நைடுகு சப்பாத்தி செய்யலாம்னு இருக்கங்க
சப்பாத்தியா
ஆ
சப்பாத்தியாங்க சேரிங்க சேரிங்க
நீங்க என்னங்க பண்ண போறீங்க
நம்ம இது பிரைடுரைஸ் செய்யலாம்னு இருக்கங்க
பிரைடுரைஸ்ங்களா
ஆ இருங்க இருங்க இருங்க இருங்க இருங்க இருங்க எங்க தாத்தா கூப்பறாரு இதோ வந்தற
உங்களுக்குமா சேரிங்க
ஆ
ம்